தொல்லு புரோ கேக்குதா ஆ சாப்ட்டியா சோ சாப்ட்டியாபேஸு ஆ நல்லாருகோதோத் என்ன பண்றீங்க
நா ஒர்க் பண்ட்ருக்கே ப்ரோ நீங்க
எங்கஸ் நானு சென்னையில ஒர்க் பண்றே ப்ரோ நீங்க எங் ஒர்க் பண்றீங்க
நா கோய்ம்த்தூர்
சின்ன வர்க் ப்ரோ நீங்க ஒர்க் பண்றீங்க
ஆ இந்த டைமண்ட்ஜ் நகைகள்லா இருக்குல்ல ப்ரோ
புர்ல டய்மண்ணா ஆ
புரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ
அலோ கேக்குது கேக்குது சொல்லு ப்ரோ கேக்குத்ஆ அலோ அலோப்ரோ
ப்ரோ ஒரு நிமிஷ ஒரு நிமிஷ ஒரு நிமிஷோ ஆப்ரோ கேக்குதா ப்ரோ
இப்ப கேக்குது சொல்லு ப்ரோ டைம்மெனு
ஆ அது ரெண்டு ஐ ல தா இருக்கு ப்ரோ அங்க பை தங்க வய்ர நகைகள்
ஆமாமா பசல்டு இப்போ
அ அந்த மாரி செய்யறது நம்ம தளப்பே வயிறு
ஆ ஓஹோ கோல்டா போறோ கோல்டா
கோல்டு தா கோல்டு தா
ஆ சொல்லு ஆ சொண்ட கடி அப்புறோ உந்து
இல்ல இல்ல நா வெக்கிறது வந்து சொந்த கட இல்ல நாங்க வந்து பேக்
பைக்சிங்கா
ஆமா
ஆஹா அச்சேரி ப்ரோ
ஆ பத்தேஸ் அன் அன்ன அந்த ஜொல்லறிக்கே இந்த மாரிலா செஞ்சு கொடுக்குறது எங்களோட வேல ரசோ மோரு இந்த மாரி நீங்கதா கூப்டங்க
ஐஃபோன் ஐஃபோன் கம்பெனில வேல ஒர்க் பண்றோ ப்ரோ மேனுஃபேக்சரிங் இந்த ச
ஐஃபோன் கம்பெனில மேனுஃபேக்சரிங்கா அங்கெதா வந் தம்னா ஐஃபோன் கம்மி ரேட்டுக்கே பண்ணி தருவிங்ளா
இல்லல்ல அது ப வந்து பாட்ஸ் மட்டுந்தா இந்த சின்ன சின்ன பாட்ஸ் எல்லா இருக்குல்ல அவ்ளதா அந்த ஒரு பேன்ச் இருக்கு தனித்தனியா ஒரு பிரான்ச் இருக்கு இப்போ கம்பெனி ஐஃபோன் கம்பெனில டிஸ்பிளேக்கு ஒண்ணு பட்டன்க்கு ஒண்ணு பேட்ரிக்கு ஒன்னு சார்ஜிங் ஒண்ணு தனி தனி கம்பெனி இருக்கு
அ
அதுல நானு பட்டன்ல கம்பெனில ஒர்க் ஒ ஒர்க் பண்ற ப்ரோ
அப்படியா செரி ஓகே ஓகே ப்ரோ
பய உங்கள்க்ல ஆ உங்களுக்கு வொர்க்கல்லா எப்ப ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா உங்கள்க்கு
எனக்கு இப்ப நா பத்து டென் இயர்ஸா பாக்குற சோ எனக்கு அது ஈஸியாதா இருக்கு பட் ஆனா புதுசா இருந்து கத்துக்கறவங்களுக்கு வந்து கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு
ஒர்க் பண்ணி எத்தன வருஷ ஆகுது ப்ரோ நீங்க
டென் இயர்ஸா பாட்ருக்கே ப்ரத நா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த இந்து பாத்துக்கற ப்ரோ
பரவால்ல ப்ரோ பர்மனெட் பண்ட்டாங்க உங்கள உங்கள கம்பெனில பர்மனன்ட்
அட அவங்க என்ன ப்ரோ நம்மள பர்மனன்ட் பண்றது நம்ம ஆல்ரெடி பர்மனன்ட்தா ஏன்னா நம்ம தனியாவு வெச்சு பண்றோ
ஆ
அதே சமய ரைட்டு நா ரெண்டு எடத்துல பாக்க ப்ரோ இப்ப வீட்ல நா தனியாவு
வீட்ல தனியா கட வீட்டுல வெச்சு கூட பண்லா க க கடில வெச்சு கூட பண்லா அது மாரித்தான
ஆ நாமா இப்ப நா இப்ப நா போறது ஒரு பே ஒரு கம்பெனிக்கு ஆனா ஒரு நாலு கம்பெனி பக்க நா தெரிஞ்சு வச்சுகிட்டு ஈவினிங் வன்ட்டு
பரவால்ல ப்ரோ செம கைத்தொழு மா கூட இருக்கு ஆ
என்ன ப்ரோ
கைத்தொழில் மாரி இஞ் இருக்கு ப்ரோ உங்கக்கு கைத்தொழில் மாதான இருக்குது ஆ வேலயாச்சு போய்ச்சுனா ப்ரச்
ம் என்ன தலப்ப பத்தி ப்ரோ பேசலா
நீங்கதா சொல்னு ஆ
கிரிக்கெட்லா பாப்பிங்ளா
ஆ நா ஃபுட்பால் பாத்துனுருக்க ப்ரோ கிரிக்கெட்டு பாப்ப ஃபுட்பாலு பாப் ஆ
ஃபுட்பால்னா அந்த அளவுக்கு தெரியாது கிரிக்கெட் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு
சேரி கிரிக்கெட் பத் தெல அத பத்தி சொல்லுங்க ப்ரோ
ஒன்னுந் தெரியாது க்ரிக்கரு
தெ தெரியு பாத்ததில்ல பா டைம் இருக்ய்குது இல்ல ஃப்ரோ அப்றோ உங்களுக்கு டைம் இருக்கா பாக்கத்துக்க
நா எனக்கு பிரச்சன இல்லே ஃப்ரோ நா ஆ ஃபிரண்ட்ஸ் கூடெல்லா ஃபஸ்ட் விளாண்டுகிட்டு இருந்த ஃபிரண்ட்ஸ் கூடலா நல்லா விளான்டான்டு இருக்கே ஃப்ரோ இப்ப என்னாயி போச் இப்ந என்னாயிருச்சுன்னா டைம் கெடைக்கறது இல்ல
அதா ஏ வொர்க்ப்போனா டைம் கெடைக்குது இல்ல ப்ரோ
ஆ இல்ல நா வீட்ல தனியா ஒபன் பண்ணிட்டு இருக்கேல்ல
ஆ
அதனால என்ன ஆயிருதுன்னா அது பிண்ஸ் அந்த ஃபிரெண்ட்ஸ் கூட விளாடுறதுக்கு எனக்கு இந்த டைம்தா எனக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ற டைம்மா இருக் சண்டே இந்த மாறி இருக்கு சண்டேல தா போய் வெளாடுவோ
சண்டேல போய் ஒர்க் பண்ண எத விளாறீங்களா ஃப்ரோ
நா சண்டேல போய் விளாடுவோ ஃப்ரோ
ஆ சேக் சந்த ஸ்கோறு கிட்டதான கிரௌண்டு இல்ல அது கொஞ்சோ தூரமா கிரௌண்டு கிரௌண்டு்
ஆ கிட் கிரௌண்ட் அங்கங்கதா பத்து கிலோமீட்டர் வரு ஃப்ரோ
இல்ல வண்டியில போவீங்ளா நந்து போவீங்கள ஃப்ரெண்ட்ஸ் கூட
ஆ நா நாங்க நானு ஃபிரெண்ட்ஸ் எல்லா சேந்து கார்ல போனாலு போவோ நெறைய பேரு இருந்துசுனா இல்லனா பைக்ல தா போவோ
வீட்ல வுறாங்களா சண்டே டைம்ல
இங்க புரியில
வீட்ல வுடுறாங்களா வெளாயாண்டது ஓடுட்டுக்கு
வீட்ல தா போறனு தா சொல்றாங்க நம்மதா போறது கெடையாது இப்போ
சூப்ப சூப்பரு இல்ல சில வீட்ல அனுப்ப மாட்டாங்க வீட்ல இருந்தா இந்த அஞ்ச வேல செய் கா காய்கறி வாங்கு கறி வாங்கு சொல்லுவாங்க அதா கேட்டே
அப்டியா நமக்கு அப்டிலா ஒரு இதுவு கெடையாதுப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் கெடையாதுப்பா நம்ம போனா போய்க்கலா இப்பனா கால நம்ம போறது வந்து மானிங் டைம் போமாட்டோ நம்ம வந்து ஆஃப்டர்நூன் தா போவோ சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு ஒரு மூணு மணி போல கெளம்புவோ மூணு மணிக்கு மேல கெளம்பிட்டு இப்ப விளாண்ட்டு
ம்
சாயங்காலோ ஒரு ஏழு மணி அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்க வந்துருவோ அதுக்ப்றோ வீட்லாதா இருக்க போறோ ஆரத்துல வீட்ல தா இருக்கோ ஒரு ஒரு நாள் தா விளாட போறோ அதுக்கு எதாவுதுசொன்னாகென்னா சொல்ல மாட்டாங்க மேக்சிமம்மு
ம்
அதனால பிரச்சன இல்ல ப்ரோ
எங்காச்சு ட்ரிப் போய் இருக்கீங்லா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட
ஆ ஒன்ஸ்சா ஒரு ஆத்தானா ப்ரோ சுத்தி கோவ இங்க இருந்து தமிழ்நாட்ல இருந்து கோவா வர போயிட்டு வந்தாச்சு
எப்போ ப்ரோ அது
இதெல்லா எ ஃபிரெண்ஸ்க்கு எல்லா கல்யாணோ ஆறதுக்கு முன்னாடி அவுங்களுக்கு எல்லா கல்யாணோ ஆனதுக்கப்றோ ஆ இல்ல எனக் இன்னு ஆகல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆயிட்ச்சு
அ பொண்ணு பாக்கணுமா பாக்க
இல்லல்ல பொண்ணுலா பொ பைய ஐ டி ப்ரோ அதனால அது பிரச்சன இல்ல ஆ உங்களுக்கு பெருசுகல யாரு
நீங்க
இல்லல்ல அது சொந்தகார் தா இப்ப தர்றா மாரி இருக்கு சொந்தத்த சொந்தத்திலே பண்ணுவோ செரி ஓகே ஓகே அ ஃப்ரெண்ட்ஸ்ஸு இவங்களா இருக்கறப்ப ஃரெண்ட்ஸ்லா நாங்க ஒரு ஏழு எட்டு பேர்ருப்போ எப்பவுமே இந்த சொல்ல போனா இந்த சண்டே ஆயிட்ட கிரிக்கெட் வெள்யாட போறன் சொன்னல்ல இதுக்கு முன்னாடில்லா பாத்தீங்ன்னா ட்ரிப்பு தா
கி கி கிரிக்கெட் வெளாட் முன்னாடி டிரிப்பு தானா
ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப்பு மட்டும்தா சண்டே ஆயிட்டாலே இங்கே சண்டே ஆயிட்டாலே எங்கயாவ்து கெளம்பிறது
பைக்கா காரா பைக்கா காரா ஆமா ப்ரோ ஜாலியா இருக்கும் ஆ அப்ப கார் இல்லல இப்ப தா
ஒரு ஏழு எட்டு பேருக் சொல்ட்டு கெளம்பிடுவோ கெளம்பிட்டு இங்க பொள்ளாச்சி அதெல்லா கொஞ்சோ மலை அதுப்புறம் இந்த ஆலியார் இந்த மாரி எல்லா போவோம் டேம்மு குளிக்கிறதுக்கு அப்டி அவுட்ரு அவுட்ர் அ அவுட்ரு அ ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெண்ட்ஸ்ஸா போறது நல்லா இருந்த மிக்ஸா இருந்துச்சு ஒரு டைம் நாங்க ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ட்ரிப் போறப்ப ஆலியார் ஆலியாருனு ஒரு எடம் அந்த எடத்துக்கு போயி நாங்க க சுத்தி பாக்கலான் சொல்லி போரப்ப கீழ வந்து அந்த மழ பேஞ்சு சேறு மார் இருந்ச்சு அந்த எடத்துல நா நடந்து போய்க்கிட்ருக்கறப் ப்ப என்னாச்சு அந்த ஒரு என் ஃப்ரெண்ட்டு ஒருத்தர் கொஞ்சோ நல்லா வெயிட்டா இருப்பாப்ல அவரு கொஞ்சோ வைக்கிறப்ப கால் உள்ள எறங்கிருச்சு ஒரு கால் உள்ள எறங்கியிருச்சு
அய்யிய்யோ
பொதக் பொதக்குழி மாரி அதுக்கப்புறம் ரெண்டாவ்து கால அவர் எடுக் ட்ரை பண்றப்ப ரெண்டாவ்து கால் உள்ள எறங்குது மொத கால் வந்துருச் அதுவும் உள்ள எறங்கிகிட்டே இருந்ச்சு எங்களுக்கு அவர் வெயிட்டான ஆளு நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வெயிட்டு கெடயாது நாங்க இதுவ எப்புறா வெளிய எடுக்கறது அப்டின் சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேற அதாவ்து அவர் அவஸ்த பட்றத பாக்கமுல்
கஷ்டமா இருந்ச்சினு கீழ ஓடியான்ட் கீழாச்சி அய்ச்சி மோச்சின் கஷ்டமா இருந்தது இது சிர்ச்சின்னுக்குது
ஏ பெரிய இது
காணோ இவ்ளோ இவ்ளோ அல்ஜ குழி இல்லல்ல குழி மட்டுமா இல்ல பாலமா பாலமா குழி
இல்ல இல்ல பால பள்ளல்லா இல்ல அது ஒரு நல்ல எடந்தா திடீர்னு அந்த எடோ மட் டும் மழ பெஞ்சு சேறு மாரி ஆயிருச்சு அது கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி கா காலு இதுவா போயிருச்சு போயி அதுக்கப்பறோ அவர புடிச்சு இழுத் த்து அவர காப்பாத்திட்டு அவரோட செருப்பல்லா போட்டிருந்த செருப்பெல்லா உள்ளே போயிருச்சு எடுக்க முல்ல
ஆ சேரி ப்ரோ
அத அது இப்ப நெனைச்சு பார்த்தோனா நகைச்சுவையா காமெடியா இருக்கு ஆமா
சேர் செ ஹாஸ்பிட்டல் கூத்தின்னு போனீங்களா அவுங்கள எதுவு இல்லல்ல அவுங்களுக்கு
அ புரில
அவுங்களுக்கு எதுவு எதுவு ஆகலல்ல கால் கீழே மாட்டிச்சு காலனு
ஆக அவருக்கு அவருக்கு ஒண்ணு ஆகல கா அதா சொலறல்ல பொத குழி மாதிரிருக்கு இருக்கவு கால வச்சு உள்ள எடுத் ஒரு டைம் எடுக்க ட்ரை பண்றப்ப அந்த பொதகுழில எப்டினா நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணாலூ உள்ள எறங்கிட்டே போவோ
ஆ ஆமாமா ப்ரோ
இப்ப இப்ப நாங்களா இருந்தோ பிரச்சன இல்ல புடிச்சு அவந்து இழுத்து நாங்க பக்கத்துல தா இருந்தோ ஆ புடிச்சு தவந்து இழுத்து கோ வெளிய கூட்டியாந்தாச்சு
ம்
நாங்க இல்லன்னா கொஞ்ச சிரமப்பட்டு இருப்பாபுள்ள
சேரி சேரி நல்லவேல ஓடி எது காமடியா இருக்கா
மா பாத்தா நல்லா நகைச்சுவையா இருக்கு அதே மார்தா ஆ ஒரு டைமு அது பக்கத்துல ஒரு டேமு ஒன்னு இருந்துச்சு அந்த டேம்ல வந்து குளிக்க போலான்னு சொல்ட்டு போறப்ப இன்னொரு ஃபிரெண்டு ஆ அவனுக்கு நீச்சல்லா தெரியு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அவ்வ போயிட்டா போனா டேம்ல வந்து தண்ணி அந்த அளவுக்கு கெடையாது அது போறதே இது முட்டியளவுக்கு முட்டிலவு தாண்டி இடுப்பளவு தா போய்கிட்டு இருக்கு அ நீச்சல் தெரியு நா பாத்துக்கறண்டா நா பாக்காத நா பாக்காத ஊரா அப்டின்னு சொல்லிட்டு போனா போய் பாத்தா ஆ டமு அந்த தண்ணி அந்த ஆத்தூல அடிச்சுட்டு போயிட்டு கெளைய கெளய புடிச்சுட்டு நின்றுக்கா அவருல்ல இது வேற இது வேற ஆளூ
நீச்சல் தெரியுனு சொன்னீங்க
எனக்கு நீச்சல் தெரியு ப்ரோ அவனுக்கு நீச்சல் தெரியுந்தா சொன்னா இல்ல ப்ரோ நீச்சல் தெரிஞ்சாலூ இந்த அடிச்சு போற ஆத்துல இருக்கு தெரியுங்களா
ஆமா ஆமா ஃபாஸ்ட்டா போகுமே ஆர்ல்லா
அந்த மாரி அடித்து ஃபோர்ஸ்ல போறப்ப நீச்சல் நீச்சல் தெரிஞ்சாலு தெரியாட்டாலு ஃபோர்ஸ்ல்ல போயிரு ஆ அவ அந்த இது அவனுக்கு தெரில போல தெரியாம புடிச்சிட்டு தொங்கிந்தா நாங்கள்லா மனித சங்கிலி மாரி ஒவ்வரு ஆளு ஒருத்தே கைய புடிச்சி அவன காப்பாத்தி கொண்டு வந்த அனுபவங்கள்ளு இருக்கு திருப்ப குடுக்ற டைம் முடிஞ்சிச்சு நா இருங்க அப்றமட்டு கூப்பட்டுமா
ஆ சேரி ப்ரோ